ஒரு நம்பர மாத்தி போட்டே தோழி
ஓ அப்டியா அதா எனக்கு கால் வருவே
ஆமாங்க தோழி தீரி போட்றத் பதல்லா நைன் த்ரீ டபுல் ஃபோர் த்ரீனு வந்ச்சுல தோழி அதுல த்ரீக்கு பதுலா எயிட்ட போட்டு உட்ட அத்தா
சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
அ சமையல் முடிச்சிட்ட தோழி அ நாளைக்கு வந்து அ அதாவது எப்டி சொல்றது நா வந்து இந்த எ ஃப்ரெண்டுங்களோட இதுக்கு போனேனே ஒரு ஊருக்கு
சேரிங்க தோழி ஆ சொல்லுங்க தோழி பேசலாமே
ரூ அதாவது ஒரு இருவத்தஞ்சு ஃப்ரெண்டு தோழி நா ஒரு சுற்றுலா மாரி இருவத்ரெண்டு இருவத்தஞ்சு ஃப்ரெண்டு வந்து எல்லாருமே ட்ரெயின் புக் பண்ணிட்டு டெல்லி குப் மோனோந் தோழி டெல்லிகிப் போகும்போது எல்லாரு என்ன பண்டோ ஆ அவங்கவுங்க லக்கேஜ் எல்லா எடுத்துக்கிட்டு அஹ் போயிட்டு ஒரு கேரேஜ் ஃபுல்லா நாங்க புக் பண்ணிட்டோ போயிட்டு அதுல வந்து ஒரு என்ன எங்க நண்பரோட பொண்ணுக்கு கல்யாணோ அதனால எல்லாரும் போ வேண்டிய எப்டின்னா நாங்க ஸ்கூல் படிக்கும் போது இருந்த நண்பர்கள் அவங்களா
ஓ ரொம்போவே நல்லது உம் ரொம்பவே இந்த மாரி ஒரு நண்பர்கள் கடைக்கிறது ரொம்போ பெரிய விஷ்யோ தோழி இந்த காலத்துல
சில்ல அப்போ வந்து எல்லா கண்டுபிடிச்சு ஒரு அம்பது ஃப்ரெண்ஸுங்கள்ட ஒன்னு சேர்ந்துருக்கோ தோழி பழய ஃப்ரெண்டங்கள எல்லா பாக் கும் போது சந்தோஷ்மா இருந்தது எல்லாருக்கு ரெண்டு கொழந்தைங்க ஒரு கொழந்தைங்க ஒருத்தருக் கொழந்த இல்லாம இருக்காங்க ஒருத்தருக்கு மூணு கொழந்தைங்க இப்டிலா இருக்காங்க இன்னைக்கு பாத்தா அவங்களா கல்யாணத் துக்கு நிக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு கல்யாணத்துக்கு நாங்க வந்து போற மாறிதானே வருது அப்ப அவங்க வந்து டெல்லில கல்யாணோ வச்சிருந்தாங்க எல்லாரு என்னா பண்ணோ கலந்து முடிவு பண்ணிட்டு ட்ரெயினுக்கு ஆ அவங்களே வந்து ட்ரெயினுக்கும் காசு குடுத்து புக் பண்ணிட்டாங்க இருவ்த்
சூப்பர் சூப்பர் தோழி
ரூவா அவுங்ளே போ இது பண்ணிட்டு கண்டிப் வரணு உங்கள் நீ உங்ளோட ஆசிர்வாதோ எ பிள்ளைக்கு இருக் னும் சொன்னாஹ சேரின்னு தோழி எல்லாரு போனோ அவ்ங்க ஏன்னா ரெண் ரெண்டு நாளே நம்ம ட்ரெயின்ல தானே ட்ராவலு ஃபுல்லா அதனால நாங்க அதுல போகவூ எல்லாரு ஒரு சிலர் சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்றோ ஒரு சிலர் வந்து தேம் சாப்பாடு இது மாரி நா என்ன பண்ணே என்னால முடிஞ் சது ஆ அதாவ்து அன்னைக்கு மறுநாலூ அது மறுநாலு அதுலதா நம்ம இருக்கணூன்ட்டு சாதோ நல்லா கெலரி நல்லெண்ணய்ல்லா ஊத்தி நல்லா கள்ளப்பருப்பு எல்லா போட்டு ஆ அப்றோ பாத்தீங்கன்னா இந்த பொடி மாரி அரச்சுக்கிட்டே நுணுக்கிக்கிட்டே அந்த பொடியப் போட்டு நல்லா சாதோ நல்லஸ் சுண்ட வச்சு அத சாதத்தில பேசரி அத வச்சுக்கிட்டே அப்றோ தொட்டுக்க நம்ம வச்சுக் க்க முடியாது உருளக்கெழங்கு வருத்துருப்
ஆமா ஏன்னா அது நம்ம வெச்சாலூ அது கெட்டு போயிரூ தோழி ரெண்டு நாலு
த அது நண்பர்கள் டா வந்து நீங்க வந்து சப்பாத்தி இதில மாரி கொண்டுவாங்க நா வந்து தக்காளி தொக்கு கொண்டுவரேன்னு சொல்லி ஒரு கிலோ தக்காளிய போட்டு நல்ல தொக்கு மாரி செஞ்சு
ஆ சூப்பர் தோழி அது அது ஒண்ணு கெட்டு போகாதில்யாத் ளி தக்காளி தொக்கு அது எப்பிடின்னா நம்ம தண்ணி ஊத்தாம வெறும் எண்ணெயிலயே செஞ்சிர்ணு அப்போனா நம்மளுக்கு கெட்டு போகாது
புளியையும் நான் அதுலயே போட்டு வேக வச்சுட்டேன் கொஞ்சமா ஆ நல்லா வதக்கி என்னையிலே பெ பிரிஞ்சு வர மாரி அதுவு நல்லெண்ணெய்லதான்
ஆ அது எப்பிடி செய்வீங்க ஒரு நாள் சொல்லுங்க தோழி எனக்கு அந்த தக்காளி தொக்கு
ம் சொல்றன்
ம்
பேருக்கு என்ன பண்ணிட்டேன் நம்ம டப்பால்லா தூக்கிட்டு போ முடியாதுல்ல எல்லாத்
அம்மா ஆமா சூப்பர் தோழி ஏன்னா அந்த டப்பா வேற வெச்சுட் ட்டு அது நம்ம எங்
ஆ ஆமாம்மா சில்வர் பேப்பர் இருக்கும்ல அதுல மாரி பொட்டனங்கட்டி எல்லாத்துக்கு அதுல பேக் கிங் பண்ணி அதுல்லா ஒரு பைல வஷ்ட்டு துணிமணி எல்லா ஒரு பைல வச்சிட்டு நா பொயிட்டே மத்தவுங்களு அது மாரிதா ஓர் உத்தங்க லெமன் சாதோ இந்த மாரி கொண்டு வந்திருந்தாங் ங்க அப்பறோம் மத்தவுங்க சப் பாத்திதா கொண்டு வந்துருந்தாங்க
ஆம்ய் அதுதா அது ரொம்பு ரெண்டு நாளிக்கு தாங்
ஆம்மா இந்த தொக்கு இருக்ற்னால எல்லாமே அத கொண்டு வந்தாங்க அப்ப வந்து என்னாப் பண்ணோ அந்த எ மொத நாள் வந்து இந்த சப்பாத்தி இந்த மத்த வெரைட்டி சாதம்லாரு உபுல்ல அதல்லா சாப்ட்டு எல்லா காலிபணியி சொல்லியாச்சு ப எல்லாமிச்ச அதாவு மெட்ராஸ் ட்ல பேயி எல்லா மதிய உணவு சாப்ட்டுட்டு அதுக்கப்றொ தாண்டி போயி தானே நம்ம அங்குடு போ முடியு அதனால அ அந் த சேடு போறப்போ மொத நாளு வந்து நாங்க அத சாப்ட்டுக்குட்டோ
சூப்பர் ம்
ம் மறுணா நைட்டு சப்பாத்தி வாழப்ழோ இதல்லா கொண்டு வந்தாங்க அது அப்றோ வந்து பாத்தீக்கினாஸ் சிலர் வந்து ஆண்கள் நண்பர்கள் இப்பாங்கள்ள அவுங்கலா வந்து லைட்டா ஒரு இது பண்ணிட்டு சீட்டு விளாண்டுகிட்டு அவுங்க ஜாலியா ஒரு பக்கம் நாங் நா என்ன பண்ணு ராஜ் ஜ்ஜா ராணி இருக்கு பாருங்க சீட்டு எழுதி ராஜா ராணி மந்திரி சேவகன் சொல்லிட்டு அது ஒரு பக் அது ஒரு பக்க இந்த ட்ரெயின் லே இதுல்லா நடக்குது இது ஒரு பக்க நாங்க அப்புறோ பாட்டு போட்டுக்கிட்டு ஆ ஆ உ எந்த பாட்டு இருக்குதீங்களா அல்லம பிதா பிதா வேன் சொல்லிட்டு வே அப்டின்னு நீ பண்ணா அதுல இருந்து திருப்பி வரட்டு
ஆமா இந்த அந்தாக்க்ஷினி சொல்லுவாங்க அந்த ஒருத்தங்க பாட்டு முடியும் போது அதுல ருந்து அப்படியே தொடர்ந்து பாடணு
ஆமா அது விளாண்டுர்மா அது விளாண்டுட்டு இவங்க அ அங்கிட்டு அத விளாண்டுகிட்டு ரொம்ப ஜாலியாருந்துச்சு அப்புற போயிட்டு மறுநாளு வந் அது எல்லாத்துக்கு இந்த கால சாப்பாடு அ பிரெட் கொண்டு வந்திருந்தாங்க பிரெட் எல்லா வேணு ங்கிறவங்க சப்பாத்தி வேணுங்றவங் சாப்டுகிட்டு மதியான என்னோட சாப்பாட வந்து எல்லாத்துக்கு ஸ்பான்சர் மாரி குடுத்துட்டே ஏ எல்லாம் அருமையாருக்கு இது சூப்பரா இருக்குது அப்டினாங்க அதாது எங்க கேரேஜ் பக்கத்துல உள்ளவங்க நேபாளி அவுங்களு வந்திருந்தாங்க அஹ்ம் பசனுக எல்லா அந்த இதுல ஐடில வேல பாக்குறவங்க வருஷத்க்கு ஒரு தரவ டூர் போவாங்களா அதுக்குன்னு ஒரு சீட்டு மாரி புடிச்சி முப்பதாயிருவா செலவுக்கு வருமா அ அத எடுத்துகிட்டு அவுங்க வந்து இந்த மணாலி போறது அவுந்த பசனுக அவுங்க எங்க புலிசாத வாச த்த பாத்துட்டு ஆஹ் சிஸ்டர் ரெண்டு போட் இனொர்தயங்கள் குடுக்கனாங்க இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ரெண்டு பொட் ம் நல்லவேல நா எக்ஸ்ட்ராவே கொண்டு போயிருந்தே
நல்ல விஸ்ய தோழி
குடுத்தா அவங்களுக்கு அது என்னுமோ அதாவது அவுங்க ரெண்டு நாள் சோறையே பாக்கல போல இருக்குது பாவோ அடிச்சுக்கிட்டு எல்லா சாப்ட்டுது சிங்க மொத்த நாங்க நா நறையா நறையா வேற வெச்சு கொண்டு போனனா ஏங்க இதுல வந்து தா கொஞ்சோ எடுத்தெடுத்து வச்சு இன்னோ ரெண்டு பொட்ணோ தகுந்த மாரி நாலு பேர் சாப்ட்ற அளவுக்கு குடுத்துட்டோ சந்தோஷமா அந்த பச ங்க சாப்டுச்சுங்க எல்லா
ஆமா நீங்க நல்ல வேல இப்போ நம்ம ஒரு குடும்ப பெண்னால எல்லாமே செஞ்சு வெச் சிட்டி ரோட் தீ இருக்கட்டோ தக்காளி தொக் கா இருக்கட்டு அந்த புளி சாதமா இருக் கட்டு நம்ம செஞ்சு வெச்சுட்டு போயிட்டோ இதுவே ஆண்கள் போகும்போது து இப்ப ரெண்டு நாளுக்கு பாத் தீங்னா எதாவது வெளியிலேயே வாங்கி சப்புனு அது அவுங்களுக்கு செட் ஆகாது ஆமா அது அவங்களு இது செட் ஆகலென்னா இப்போ நம்ம அந்த பயணத்துல ரொம்பவே ஒடம்பு சரியில்லாம போயிரு அது அப்போ ஒரு மா திரி ஆயிரு அந்த ட்ராவலே எதுக்குடா பண்றோ அப்டின் ட்டாயிரு இதுவே நம்ம லேடிஸ் இருக்கும் போது நம்ம எதாவது ஒண்ணு பண்ணிப்போ வீட்லெருந்தே செஞ்சு கொண்டு போம்போது அது சாப்படும் போது நம்மளுக்கு ஒடம்புக்கு எதுமே ஆகாது அதே மாரி நம்ம பயணமு நல்லாவே பண்ணலா
ஆமா அப்பறோ அங்க போய்ட்டு நைட்டு அன்னைக்கு நைட்டு நா பண்ணிட்டோ அதுக்குள்ள தானே இருந்தாவனு அது ப பசங்க வந்து இருவது இருவது சப்பாத்தி கொண்டு வந்திருந்தாங்க எல்லா ஆளுக்கு இருவது இருவதுன்ட்டு அப்பறொ திருப்பி சப்பாத்தி நெறைய இருந்துது அப்றொ நைட்டு எல்லாரு ஸ் வேற என்னா பண்றது சப்பாத்தி தக்காளி தொக்க வச்சு திருப்பி சாப்டுட்டு ஆளுக்கொரு வாழப் ஃபுல்லா சாப்டுட்டு தூங்கியாச்சு காலைல போய் எறங்கிட்டோ இங்கே ஆக் விறால எறங்கி ஆமா அங்க ஒரு ரூம் மார் ரி ஏற்கனவே அவுங்க எடுத்து வச்சிருந்தாங்க அங்க போய் எல்லா ஃப்ரஸ்சப்பாய்ட்டு குள்ச்சுட்டு எல்லா டிரெஸ்ல்லா வேற த மாத்திட்டு ஏன்னா ரெண்டு நாளா ம இது பண்ணிரு அத்தானே வரோ
ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க
அதுக்கப்புறம் போய் ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்டோ சாப்டுட்டு அதுக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போயிட் ட்டு ஆக்ரால தாஜ்மஹால போய் பாத்தோ
ஓ சூப்பர் பாத்
அப்டி ஒரு அதாது எப்டி சொல்லானா இப்ப நம்ம வெளியில வந்து வே அப்படிங்கலா தாஜ்மகால உள்ள போனா வாவ் அப் ப்டிங்களா
அப்டியா
ஆமா ஏனா வெளியில அவ்ளோ கேவலமா போட்டு வச்சு சிருக்குறாங்க அங்க உள்ளவங்க ம் கச்ச கச்ச கச்ச கச்சன்னு ம் குப்பையு கூலமுமா கெடக்குது அந்த வாசல்ட்ட அந்த யமுனா நதிக்கரை ஸ் சொல்வாங்கலாத் இதெல்லா பாத்தீங்கன்ன துணி எல்லாப் போட்டு சாக்கட மாரி ஆக்கி வச் ச்சிறுக்குறாங்க
அச்சச்சோ ஓ அந்தம்ம படத்துல பாக்குற மாதிரி அவ்ளோ அழகா இல்லையா அது
ஆ ஹ இல்ல அது கிடையாது மௌன ராகம் படம்னு ஒண்ணு பாத்துருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா ஆறு ஓடு அது வந்து பின்பக் பக்கந்தா இருக்குது அந்த ஆறு
அ ஆ
அஹ் தாஜ்மஹால் முன்னாடி இருக்கிறது ஆறு இல்லாது அவங்க தண்ணிய ஃபுல்லாது தொட் குட்டியூல ப்ளூ கலர்ல இந்த பெயிண்ட் மாரி அடிச்சு ரொப்பி வச்சிருப்பாங்க
ஆமா ஆமா
நா உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்டி ஒரு பிரம்மாண்டம் அவ்ளோ ஒரு அழகு அத கட்ன கொத்தனார் கையவே அவரு சாத் ஜகன் வெட்டியிருக்குறாருன்னா ஹ் அது எந் இந்த அளவுக்கு வந்து நளினமா இதுதான் இது மாதிரி நீ வேற எங்கேயுமே கட்டக்கூடாதுன்ட்டு
ஆமா
கதையே அங்க இரு போனப்ப எல்லா சொன்னாங்க அத போய் பாத்து அந்த சமாதி கிட்ட போற பா ஆஹ் ந்த கடலூர் ஒரு அல சவுண்ட் கேக்குதுமா ரம்மியம்மா ஒரு மாரி அந்த சவுண்ட இருந்துச்சு ரொம்ப அமைதியா அந்த சவுண்டு மட்டும் கேக்குது
அப்டியா கேட்டுச்சா
அது வந்து ஒரு அதாவது எப்படி சொல்றது லவ்வூ இருக்கறதுக்கு அவுங்க ஒரு எடுத்துக்காட்டு மாரி அந்த தாஜ்மஹால் வந்து அது அவ்வளோ ஒரு அழகா அந்த சவுண்ட் வந்து ஃபீஸ் ஃபுல்லா இருக்கு இந்த அலல சவுண்டு மட் டு மெதுவா கேக் அத நம்ம வந்து ம்
அந்த நம்ம சமாதிக்கிட்ட போம்போது அந்த சமாதில கேக்குதா இல்ல எப்புடி
சமாதி கிட்ட அந்த ரா ஷாஜகானே முந்தாஜியே பக்கத்து பக்கத்துலதா இது பண்ணிருக்காங்க அந்த எடத் த்துல கிட்டக்க போ விட மாட்டாங்க சுத்திலு அந்த கம்பி இது மாரி போட்டிருப்பாங்க அத நம்ம சுத்திலும் அப்டியே அது ஒரு ஊரு போ ஊர் அளவு இருக்குது அந்த ஏடோ தாஜ்மஹால் வந்து ஒரு ஊர அளவுக்கு அவே பளிங்கில எப்டி மார்பில்ல அதுல கட்டிருக்குறா என்ன கால் வச்சா அவ்வளோ ஒரு உள்ளல்லா நம்ம இப்ப வந்து இந்த காலோடல்லா போக முடியாது கவர் குடுத்துர்றாங்க பத்து ரூபா அந்த கவர வந்து நம்ம ரெண்டு கால்லையும் கட்டிக்கணு இது மாதிரி அ இந்த நம்ம ஸ்கார்பு மாரி தலைக்கு கட்ற மாரி இத் து அப்டி கவர் பண்ணிர்றாங்க சாக்ஸ் துமாரி
சேரி சேரி
இதா நம்ம அதுக்கு அவ்ளோ ஒரு தூய்மையா சுத்தமா வச்சிருக்காங்க
அதா உள்ள நல்லாதா வச்சிருக்காங்க
ஆமா அதா சொல்றேனே உள்ள போனோனே வாவ் ஓ அப்டின்ற மாரி நம்மளுக்
சூப்பரு ஓ நானு நீங்க சொல்லும்போது எனக்கு அதுலா சுத்தி பாக்கணும்
ஆமா அதுனா அட் அப்டியே ஒர்
நம்ம மீண்டும் தொடர்ந்திப் பேஸ்லாம் தோழி இன்னொரு கார்ல நம்ளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு நா கால் பண்றே உங்ளுக்கு நன்றி
நன்றி நன்றி